ஹலோ சொல்லுங்க மேடம் எப்றீ இருக்கீங் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்
நல்லா இருக்க சார் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க மேடம்
உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லோரு நல்லா இருக்காங்க மேடம் நீங்க மேடம் உங்க ஃபே ஃபேமிலி எல்லா நல்லா இருக்காங்களா மேடம்
எல்லாரு நல்லா இருக்காங்க சார் மதியோ உணவு முடிஞ்சிச்சா
முடிஞ்ச்சு மேடம் நா கேன்டீன் சாப்பாடு மேடம் நீங்க மேடம்
இல்ல நாங்க வீட்டு சாப்பாடுதா சார் முடிஞ்சிருச்சு சார்
ஆ என்ன சமைச்சிங்க இன்னைக்கி
இன்னிக்கு கீர செஞ்சுட்டு கோவக்கா பொரியல் பண்ண தோழா
ஆ டிஃப்ரெண்ட்டா இருக்கு மேடம் கீர கோவக்கா பொரியல் நா அப்ப கொஞ்சோ வெளியில ஆஃபிஷியலா வெளியில இருக்கிறனால இதெல்லா சாப்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேடம்
ஆ ஆ
அப்பறம் மேடம் சொல்லுங்க
என்ன தலைப்பு பேசலா தோழா
நீங்க சொல்லுங்க மேடம் எனக்கு எல்லா தலைப்பையு பேசணுன்னு ஆச தா நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க நம்ம பேசலா மேடம்
ஓகே நீங்க இந்த மாரி சமையல் சாப்ட்டு ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்றீங்கள நீங்க எந்த மாரியான சமையல்லா சாப் பிறீங்கன்னு எனக்கு கொஞ்சோ சொல்ல முடியுமா
நா வந்து கொஞ்சோ நார்த் இந்தியால இருக்க இப்பதைக்கு அஃபிஷியல் ட்ரிப்பு நார்க் பூர்ல்ல இருக்க இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலு சப்பாத்தி தா கெடைக்கு சப்பாத்தி ரைசு கெடைக்கு ரைஸோட சுவை நம்ம சுவை இருக்காது சப்பாத்தி தருவாங்க அப்புறோ சா நம்ம சாம்பார் கிடைக்காது வெறு டால் தா கிடைக்கு உப்பு ஒரப்பு இல்லாம ஒரு டாலு அப்பறோ பாத்தீங்கன்னா பெரும்பாலு உருளக்கெழங்கு எல்லாத்துலயு போட்ருப்பாங்க அதோட உ அது உஅ நம்ம மாரி கீரல்லா கடைக்காது பெரும்பாலு கீரைகள் கெடைக்க வாய்ப்பு கம்மி அப்புறோ கத்திரிக்கா இதெல்லா போட்டு நம்ம சுவை நம்ம க்கு வராதுங் மேடம் அது பாத்தீங்கன்னா அவுங்களோட உப்பு ஒரப்பு இல்லாம ஒரு மாரி குடுப்பாங்க அதனால நம்மளுக்கு அந்த சாப்பாடு
மாரி இருக்கு
ஆ அவுச்சி சரியா சொல்றீங்க சாப்ட்ருப்பீங்க போல இருக்கு அவுச்சு செய்வாங்க அப கொஞ்சோ அவிச்சிட்டு அதுக்கப்புறோ செய்றதுனால அந்த டேஸ்டோ‌ட இது டிஃப்ரெண்ட் ஆவு குக்கர்ல அவிச்சிட்டு செய்வாங்கனு நெனைக்கிறே இல்ல வந்து என்ன மெத்தட்ல‌ செய்றா
த்லே எண்ணெய்ல வதக்கி மெளகாத்தூள் உப்பு போட்டு செய்யறதுனால நம்பள்து வேற மாரி இருக் கு அவங்கள்து வேற மாரி இருக்கு
ஆ சரியா சொல்றீங்க கொஞ்சோ மொறு மொறு மொறுனு இருக்கு நம்மள்து ஒரு மாரி வளவளன்னு இருக்காது இவங்க எல்லா சாப்புட்றதுலா வள வளனேனு இருக்கு அந்த மாரி இருக்கு
ம் கொழ கொழப்பு தன்மை இருக்குனு சொல்றீங்க
ஆ ஆமா ஆமா ஒரு இதா இருக்காது அதனால நா சா எனக்கு ஒரு
இறைச்சிலா என்ன இறைச்சி கெடைக்கு தோழா
எல்லா கெடைக்குங்க சிக்கன், மட்டன், ஃப்ஷ் சொல்லப் போனா இங்க வந்து நம் ஊர்ல கடலோர பகுதியிலதா ஃபிஷ் வந்து பகு ஈவினிங் டைம்ல கெடைக்கு நெறையா இங்கல்லா நார்மலா கு வந்து ஈவினிங் நேரத்தில பச்சையா மீன் வந்து மார்க்கெட்ல விப்பாங்க ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு நம்மளுக்கு வாங்கி சமைக்கிற அளவுக்கு நம்மளுக் எடங் கிடையாது நம்ம ஹோட்டல தங்கற அபிஷியல்னால பட் நா அப்டியே மார்க்கெட் ல போம்போது பாத்தீங்னா நம்ம ஊர் இந்த சந்தைகள்ல இருக்கிற மாரி இங்கயு சந்தைகள்லா இருக்கு மீன் இறைச்சியு பாத் திங்னா இது சாயந்தர நேரங்கள் நம்ம ஊர்ல காலை நேரம்தா இறைச்சி கடையில கூட்டோ அதிகமா இருக்கு இங்க ஈ இங்க பாத்தீங்கனா ஆ மாலை நேரத்துலதா கூட்டோ அதிகமா இருக்கு இறச்சி கடைகள்ல அது ஆட்டு இறச்சியா இருந்தாலு செரி கோ கோழி இறச்சியா இருந்தாலு மீன் இறைச்சியா இருந்தாலு செரி ஆ இது இவங்களுக்கு எப் ப்யுமே இந்த இரவு உணவு நல்லா சாப்புடனுனு நெனைக்கிறவங்க எல்லாருமே பெரும்பா
ம்
ஏன்னா அங்க வே நறைய வேலை பாத்துட்டு ஈவினிங் நல்லா நல்லா நான்வெஜ் சாப்புடணு ஒரு இறைச்சிகள சாப்புட்னு நெனைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மீன் இறைச் சிங்க இங்க வந்து கொஞ்சோ அ உயிரோட மீன்கள்லாதா கெடைக்கு நீங்க எந்த பக்கத்துல இருக்கீங்கனு தெரில நம்ம ஊர்லயு சில இடங்கள்ல கெடைக்கு பட் பல இடங்கள்ல ஈவ்னிங் ஆ மாலை நேரங்கள்ல இறைச்சிகளோட இது கம்மியா இருக்குங்க வாங்கிட்டு போறவங்க கடைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்க
ஓகே ஓகே நா இருக்க எடத்துல கடல் வாழும் உயிரினங்கள் அனைத்து கெடைக்கு தோழா எனக்கு எப்போ வேணுன்னாலு நா வாங்கி சமச்சு சாப்பிட்லா
அதா நீங்க குடுத்து வச்சவங்க எனக்கு மீன் இறைச்சி மேல ஆர்வ அதிகம் ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இல்ல நா கடலோர ஆள் கிடையாது ஆ அது நல்லதுதா ஆ எல்லா வகையான இறைச்சி மீன் இறைச்சி இதெல்லா நெறையா சாப்புடுவிங்கனு நெனைக்கிறே
நாங்க மீனு, இறால், கடமா, கருவாடு இந்த மாரி எல்லா ஐ ட்டமு சாப்புடுவோ கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்து சாப்புடுவோ
யா சாப்புடுவோ ஆனா எங்களுக்கு கெடைக்கறதுக்கான அந்த ஃப்ரெஷ்னஸ் கெடைக்கறதுக்கான இது கம்மி நாங்க கடலோரோ கெடயாததுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவு கெடைக்கு பாத்து வாங்கவு நல்லா கெடைக்கு
ஆமா கம்மி கம்மி வெலையிலயு கெடைக்கு
கம்மி வெலையிலயு கெடைக்கு இது வெலவு ஜாஸ்
நூற்ரூபா எர்நூற்ரூபா வச்சா போது நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமா சாப்புட்லா
ஆ இங்க ஐநூற்ரூவா ஆய் அ ஏழ்நூற்ருவா இல்லாம ஒரு கடல் அ இங்க மீன் கெடைக்கிறது அபூர்வோ ஆ கிது இப்ப டேம் மீன்கள் எல்லா ஆத்து மீன்கள்லா நூறு எர்நூற்வாய்க்கு கெடைக்கு எங்களுக்கு பட் கடல் மீன்ல்லா பெரும்பாலு நாங்க வாங்கறது கம்மிதா ஏனா ரொ அதுக்கு வந்து ஆட்டு இறச்சியோட க கம்பேரிசன் பண்ணி ஆட்டு இறச்சியே பெரும்பாலு வாங்குவாங்க இங்கெல்லா ஆட்டு இறச்சி எட்நூறு கிலோ எட்நூறு ரூவா வரனால ஒரு கிலோ அதுக்கு மீனட வெலையே ஏழ்நூறு எட்நூற்ருவா வருதுனா பெரும்பாலனோர் ஒரு ஆட்டு இறசிக்குதா போவாங்களே தவர க கடல் உயிருக்கு வாங்கறது கம்மிதா பெரும்பாலு கம்மியாதா இருக்கு வாங் ங்குவாங்கதா அது வந்து வாரத்துல எதோ ஒரு ரெண்டு நா மாசத்துல ஒரு தர அப்டி வாங்க றதே பெருசு எனக்கு புடிக் க்கு கடலோர உ அ கடல்கள் கடல் சம்பந்தப்பட்ட கடல் வாழ் இதெல்லா பிடிக்கு போட்ல கூட நா போணுனு ஆசதா போட்ல போணு ஷிப் ட்ல போனு அதெல்லா ஆசதா பட் நா வந்து இன் டீரியர் தமிழ்நாட்ல இருக்க கோயம்பு நா நா சொல்றதுக்கென்ன நா கோயம்புத்தூர் சைட்ல இருக்க எனக்கு அதெல்லா கெடைக்க வாய்ப்பு கம்மிதா பட் ஆசப்படுவ எதாச்சு ஒரு டூருன் போனா ஒரு கடலோரமா போனு கடல்ல இருக்கணு ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்கணு ஆசப்ப
ம்
சொல்லுங்க உங்கள தொழிலா அத சம்மதப்பட்டதா இல்ல வேற எதாச்சு ஒர்க் பாக்கறாரா வீட்டுக்கா நீங்க
அய்யயோ தொழில்லா அது சம்மந்தப்பட்டதில்ல சார்
ம்ம் சேரி சேரி சேரி
டெய்லரு
டெய்லரா சேரி சேரி
ஆமா லேடிஸ் ஐட்டோ எல்லாமே தெப்ப
ட்ல கேக்கற நீங்க கல்யாணோ ஆன உங்க ஹஸ்பண்ட்டு இல்லேனா அப்பா அம்மானா அவங்க அப்டிதா அப்டிதா கேட்ட அப்டி நெனைச்சுதா கேட்ட உங்கள கேக்கல நா நார்மலா கேக்கற அந்த சம்பந்தப்பட்டது கு குடும்பத்துல இருக்கறவங்க சம்பமந்தப்பட்ட தொழில் பண்
இல்ல இல்ல இல்ல நாங்க வந்து கடலோர பகுதில இருக்கறதுனால எங்களுக்கு எல்லாமே நல்ல மலிவான வெல ல கெடைக்கு எப்ப வேணா வாங்கலா எப்ப வேணா சாப்ட்டுக்லா அப்டின் ற மாரி ஒரு எர்நூத்தம்பது ரூவா வெச்சா ரெண்டு ஐ ட்டோ வாங்கலா மீன் வாங்கலா எறா வாங்கலா இல்ல நண்டு வாங்கலா அந்த மாரி ஒரு நூர்ரூபா குடுத்து மீன் வாங்கனா ஒரு கொழம்பு வைக்கலா
அ அ எறால்லா நூத்தம்பது ரூவா இங்கெல்லா ஐநூர்வா அற்நூறுவா இல்லாம எறால் கெடைக்காது
ஆ அதா அதிகமா இருக்கு
ம் ஆமா ஆமா
ஆனா அவ்ளோ பாரைஸ் குடுத்து வாங்கியு நல்லா திருப்தியா சாப்ட முடியாதோ
ஆமா அது அந்த எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான இறால் எப்டி இருக்குன்னே தெரியாது
ஆப்
ஒரு ஃப்ர ஆ கெடைக்கு ஆமா ஐஸ்ல வச்சதுதா வரும் மீனே வந்து பதப்படுத்தப்பட்ட மீன்கள் தா வரும் ஒரு ஒரு ஒரு ஃப்ரெஷ் பட் ஆனா இன்னைக்கு பிடித்த மீன இன்னிக்கே நாங்க சாப்புடுவோமான்ன னு நூறு ரதவீதம் சதவிதம் கிடையாது நூறு சதவிதம் க சாப்பிடக்கூாது ரொம்ப ரேரா ஆத்து மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா கடல்வாழ் உயிரினங்கள் கொஞ்சோ எங்களுக்கு கேரளா பக்கம் வந்து வரும் இருந்தாலும் அது நம்மளுக்கு எது வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பரத்து மீனை பாத்தோன்னே இது ஒரு நாள் பழசா இது ரெண்டு நாள் பழசா இது அஞ்சு நாள் பழசா எங்களால கண்டுபிடிக்க தெரியாது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாக்க தெரியுமா தெரியாதா உம் உம் எல்லாத்துக்கு நா உ அ இருக்கும் பட் எல்லார்னாலையு அதை கண்டுபிடிக்க முடியுமான்றது கஷ்டம் இல்லை எல்லாரும் அது கஷ்டம் அது ரெகுலரா எனக்கு கொஞ்சோ ஆர்வம் இருக்கறனால பாப்பே நா நா வந்து கடல் மீன்லா எங்க பக்கத்துல வாங்குவே ஓரளவுக்கு எல்லா மீனும் வாங்குவே எனக்கு க்கு இந்த எனக்கு வந்து வாங்குவ ஒர் அளவுக்கு இந்த கிளி மீனு அப்புறம் வந்து பாற மஞ்சப்பாறை
கிளி மீன்லா ரொம்ப சூப்பரா இருக்கும் சார்
சூப்பரா இருப்பா அதா அதா அது அப்புறோ வந்து உம் உம் அப்படியே வாங்குவே அப்பற வந்து ஊலி ஆ அப்பறோ வாங்குவே கொஞ்சோ கொஞ்சோ வாங்குவே நானு அப்புளோ அந்த ரோமியோன்னு சொல்றது இன்னோ அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்களே இது சங்கரா அந்த மாகறலஓரளவுக்கு மத்தி அவல ஆனா அங்க அது வவ்வால் சுறால்லா வாங்க மாட்டோ நினைக்கே கிடைக்காது விலையு ஜாஸ்தியா இருக்கும் அ கொஞ்சோ அந்த டீசன் அபுலா ஒரு ஃபைவ் ஹண்ரட் சிக் ஸ் ஐநூறு ஆறுநூறுவாக்குள்ள இருக்கிற மீன்கள்ல்லா வாங்குவோ அதுக்கப்புறோ வஞ்சிரல்லா இங்கல்லா பாத் தா ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவாக்குல்லா வாங்க மாட்டோ அந்த அளவுக்கெல்லா வாங்க மாட்டோ ஒரு என்னோட ரேன்ச் ஒரு ஃபைவ் ஹண்ரட் சிக்ஸ் ஹண்ரட் இவ்ளோ ஒரு கிலோ ஒரு ஐநூறு ஆறுநூறு ரூவாய்க்குள்ள கெடைச்சா வாங்குவே நானு சில நேரங்கள்ல கெடைக்கு அப்ப ஐல ரெகுலரா வாங்குவோ மீன் கொழம்பு
நீங்க சொல்ற அந்த ஐநூறு ரூபா ஆறுநூறு ரூபால்லா இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கூடை நறைய வாங்கிட்டு போலா
தெரியு மேடம் சாப் சாப்பிட்லா எங்களுக்கு தெரியு மேம் இதெல்லா பாக் கறமில்ல ரீல்ஸ்ல எல்லா நம்ம மீன் சந்தைகெல்லா இந்த ரீல்ஸ் அந்த இதுல ஏலத்தல்லா பாக்கறோ இல்ல அப்பயே அடிச்சுகும் என்னடா இது ஐநூறு ரூவா வாங்கிட்டு போனா நாம்ப வாங்கிட்டு போயி வித்தே ஒரு ஆயிரம் ரெண்டாயிர ரூவா சம்பாரிச்சிலாமேன்னு தோணும் ஆமா அ அ நா பாப்பே அதெல்லா பாக்கும்போது தோணு சேரி நம்ம வாழ்க்கை முறை இப்படி தா இருக்குது நம்ம பொறந்தது அப்டி வளந்தது அப்டி சோ அது என்ன பண்ணும் ஒருத்தருக்கு ஒன்னு ஒன்னு அது அப்படிதா அது ஒன்னும் பண்ண பண்ண முடியும் ஆனா மீனு ஆர்வோ இருக்கனால அதை தேடி புடிச்சி இந்த மாறி விலை கம்மியான மீனு புது புது மீன்கள்ல தா மறந்து போச்சு நெறைய அடி ரெகுலரா வாங்குவாங்க இல்ல டிஃப்ரெண்டா அந்த கடைக்காரன கேட்டு கேட்டு வாங்கி வாங்குவோ நா பெரும்பாலு வெல கம்மியான மீன்ல அந்த கொழம்புக்கு போட்ர மீனா பாத்து
ஆமா சின்ன மீனு இதெல்லா கொழம்புக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கூ எல்லா பெருசு பெருசா தேடி போவாங்க ஆனா பெருசில்ல அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது சத்து இருக்காது ஆனா சின்ன மீனா வாங்கி செஞ்சா
அப்புடிதா அ அதா அந்த மத்தி அய்ல அப்பறொ வந்து இந்த சங்கரா அப்பறோ வந்து ரோமி சங்கராலையே கொஞ்ச பெருசா ரோமியோ ஒன்னு சொல்லுவோம் புளி மாருக்கூ அது ஒண்ணு நறையா அப்பற வந்து கிளி மீனு அப்பற க மஞ்சப்பாற அப்பற வந்து இந்த மாரி ஒரு நறையா இன்னும் நறைய வாங்குவே ஒவ்வொரு வாரமு தேங்கா பாற வவ்வாலு அதெல்லா வாங்குவே வஞ்சரொ அந்த சேலமன் த இந்தியன் சேலமன்னு ஒன்னு சொல்லுவாங்க அது அதல்லா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கூ வாவலே ஒரு இந்த பாம்பட்டு கெழங்கா ஆ கெழங்காவு வாங்குவோ கெளங்கா அதலா அதெல்லா ஒரு ஐநூறுவாக்குள்ள அறுநூறுவாக்குள்ள கெடைக்குற மீ்ன்கள் இந்த ரேஞ்சுல ஒரே மீன் வாங்க மாட்டோ ஒரு வாரொ இந்த வாரொன்னா அடுத்த வாரொ ஆனா வாரொ வாரொ மீன் எடுத்துர்வ ஆனா வந்து ஒவ் வொரு வாரொ ஒண்ணு நா எப்டின்னா அ நாயித்துகெழமன்னா மூணுமே கிட்டத்தட்ட ரெண்டு ஐட்டொ வந்துரு சிக்கன்னு மீனு அ சிக்கனு எடுத்துருவோ இல்லன்னா நாட்டுக்கோழி மீனு இல்லனா மட்டன் அ மீனு ரெண்டு காமீனேஷன்ல ஒவ்வொரு வாரொ எடுப்ப நானு என்னோட ரேஞ்சு ஒரு சிக்ஸ் அன்றட் செவன் அன்றட் குல்ல ரெண்டுமே எடுப்பொ காமினேஷன்ல மட்டன் நாட்டு மீனு மட்டன் மீனு அந்த மாரி எடுப்போ
எங்களுக்கு வந்து ஒரு முன்னூறுபா வெச்சா போது சார் கொழம்புக்கு தனியா வாங்கிருவோ வருக்கறதுக்கு தனியா வாங்கிடுவோ எதா ஒண்ணு தொக்கு எறாவோ இல்ல கடம்பாவோ நண்டோ ஏதோ ஒண்ணு தொக்கு பண்றோ இந்த முன்னூறு ருபா முன்னூதம்பதுருவா வெச்சா போது
ம் போது போது அதா எங்கல்லா எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் லா வந்து யோ இந்த மாரி மீன் டெய்லி வாங் அவங்ளுக்கு மீன் மேல ஆசதா நாலா வாங்கி ப்ரிட்ஜ்ல வெச்சு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து சாப்பிடணுன்வாங்க மீன் டெய்லி இந்த மாரி கெடைச்சா பரவால்ல அப்டின்லா சொல்லுவாங்க சரி நம்மளு குடுத் ச்சது தான அது மாரிந்த கடலோரமாக டூருக்கு வரும்போது வாங்கி குடுப்போ எங்க ஃப்ரீ ஃப்ரஷா கெடைக்கு வாங்கி தான போ முடியு வாங்கி கடைல விக் கிறதான அதுவு அதெல்லா ஃபிரஷ் எதிர்பார்க்க முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சவுங்க யாராவ்து கடலோரமா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்ல சொந்தகாரங்களாந்தா கெடைக்கலா வாய்ப்பு இருக்கு அந்த மாரிதா வாய்ப்பு இருக்கு ஆனா ஆர்வோ அதிகொ அந்த மீன் மேல ஆர்வௌ அதிகொ சோ உங்க தொழில்ல் எப்புடி போய்ட்டுருக்கு டெய்லரு நீங்க
எல்லா நல்லா போயிட்டுருக்கு தோழா
எல்லாமே பண்ணுவீங்ளா இல்ல லேடிஸ்க்கு மட்டும்ந்தானா
லேடிஸ்து மட்டு்ந்தா
லேடிஸ்கு மட்டுந்தா சேரி நல்லபடியா டிசைன் டிசைன்லா க கத்துப்பீங்களா இல்ல வந்து அப்டியே வரதா
இல்ல அப்டியே வர்றதா ஃபேமிலிலருந்தே டெய்லர் தா தோழா அதனால அது அப்டியே வந்துருச்சி ஆமா இது மாரி கத்துக்குனது போய் ஒரு எடத்துல படிச்சது அதெல்லா கடையாது சின்னதுலருந்தே வந்துடுச்சி
அது ஆர்ட் அந்த மாரி வந்தாதா வந்து பர்ஃபெக்ஷன் நல்லா வரு கொழந்தைல இருந்து வறது அந்த இதெல்லா திடீர்னு போய் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரெஷ்
கிறது
அவங்களுக்கு நல்லா தெப்பாங்க அந்த மாரி நீங்க மாரி ஆ நல்லா தெப்பீங்க நீ